லோகா
ஆஹ் இப்ப கால்ல போன் பண்ணிருந்தீங்க நா பாக்கவே இல்லபா சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேப்பா நீங்க
உம் நான் நல்லா இருக்கே பசங்கல என்ன பண்றாங்க
யா ஒருத்தவ ஸ்கூல் போயிருக்க ஒருத்தவ இன்னைக்கு லீவ் போட்டிருக்கா வீட்லே தா இருக்கான்
ஆஹ் செரி ஆ செரிக்கா இங்கேயு ரெண்டு ஸ்கூல் போயிருகுங்க அத பத்திதா கொஞ்ச பேசுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்
ஆமாப்ப
இது டியூஷன் ஏதாவது பசங்கள சேத்து விட்டு இருக்கீங்களா கா
இல்லப்பா நானு டுசோன் னுப்புலானு சொல்லி பாத்த ஆஹ் னுவ ஸ்கூல் நறியா ம் அ வீட்டு பாடோ எல்லா குடுக்குறாங்க இல்லையா செரி அத எழுதறதுக்கு படிக்கறதுக்கே நேரம் பத்த மாட்டங்குது இதர நம்ம தனியா டூஸ் ரி அனுப் போம்போது அவுங்க தனியா ஹோம் ஒர்க் குடுப்பாங்க சர் ரண்டுத்தையுமே பிடிக்கும்போது பசங்களுக்கு இன்னு கொஞ்சோ கஷ்டமா போயிடுன்‌ சொல்லிட்டு நா வீட்லியே படிக்றா சொல்லி அப்டியே விட்டுட்டே
அதுதாக்கா கேப்போன் தா நானு கூப்ட்டே இங்கப் பாப்பா ஸ்கூல்லயு பாத்தீங்கனா அஹ் எழுதுறதுக்கு அவ்ளோ ஒர்க்கு குடுக்குறாங்க அவ்ளோ உக்காந்தி வந்ததுல இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கு உக்காந்து எழுதிட்டே தா இருக்கா அவ்ளோ நேரோ எழுதுறது குடுக்குறாங்க
நம்மளுக்கு உக்காந்து சொல்லிக் குடுக்கலானா நமக்கு வேலயே சரியாருக்கு சொல்லிக் குடுக்கவும் முடியில செரி டியூஷன் அனுப்புவோன் சொல்லி பாத்தா இவ எழுத வந்ததுலிந்து எழுதறதே டைம் பத்த மாட்டிங்கிது இவுளுது திருப்பி காலைல வேற எந்திரிச்சி உக்காந்து எழுதிட்டு அவசர அவசரமா ஓட்றா இதுல நா அங்க சேத்தா அவ அதையு வேற பண்ண முடியாதே அப்டின் சொல்லீட்டு
நா இப்ப பையனு அத்தா அண்ணி ஒரு வாரமா எழுதறது அதிகமா இருக்குன் சொல்லிட்டு எழு நறிய எழுதிருக்கா ஆனாலு அவுங்க மேம் இருந்துகிட்டு இன்னு ஏ ஹோம் ஒர்க்கே முடிக்கல அந்த மாரி எனக்கு கால்ல தா ஃபோன் பண்ணாங் ங்க இவனுக்கு வேற அந் வீட்ல நைட் வேற பன்னெண்டு மணி வரைக்கு கண் முழுச்சுட்டு எழுதிட்டே இருந்தானா ஒரு நாலஞ்சு நாளு அப்டிதா எழுதுனா தலைவலி பயங்கர தலைவலி அப்டின் சொல்லிட்டு படுத்துட்டே இருக்கா கால்லதா ஹாஸ்பிட்லுக் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தே சேர் அவுங்க கொஞ்சோ ந ஃப்ரீயா உ ங்க அது அவ புக்க பாத்துட்டே ம்ப நேரோ கண்முழுச்சு எழுதிட்டு இருந்ததுனாலதா ஒருமாரி ட்ரெஸ் ஆயிட்ருக்கா ச்ச அதனாலதா தலைவலி வந்திருக்கு கொஞ்சோ ஃப்ரீயா விட்டு அப்றோ கூல் அனுப்புங்க அப்டின் சொன்னாங்க டாக்ட்ரு செரி அதுக்குதா இன்னிக்கு நா இன்னிக்கு பள்ளி அனுப்பல இப்டியே இருக்கட்டுமே இன்னிக்கி ரெஸ்ட் எட் இருக்கட்டு அப்டின் சொல்லி விட்டுட்டே அவுங்க டீச்சருக்கூ ஃபோன் பண்ணி சொல்லிட்டே ஆனா எதுக் ஹோம்ஒர்க் தராங்கனுதா தெரில
நம்ம எல்லா படிக்கு போது இவ்ளோ எழுதுறதெல்லா கெடையாதேக்கா படிக்கிறதுதா சொல்லுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டு நாள் தா வந்துட்டு இது குடுப்பாங்க
நா இவங்க இப்போ ஒர் இந்த அளவுக்கு ஒரு பக்கு க்கு அஞ்சு சப்ஜட்டு ஒரே நாள் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அப்டின்னு சொல்லி குடுக்கறதே விட் டா ஒவ்வொரு நாளுலியே ரெண்டு இல்ல மூணு புத்தகத்துல இருக்கிறது குடுக்கலா ஆனா அவங்க அந்த மாரி விடமாட்டாங்கறாங்க ஒரே வாட்டி அஞ்சு புத்தகத்தல்ல இருக்கது படிக்கணு அப்டின்ற மாரி சொல்றதுனால அவங்க எத படிக்கலா எத வேண்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே புரியாம ஒரு ரெண்டு மூணுதா ஒழுங்க பண்றாங்க மீதியல்லா அப்டியே விட்டுட்டு தா போறாங்க
நம் நம்மல்லா இருக்கு படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பாடோ சம்மந்தப்பட்டது மட்டு தா எடுப்பாங்க அதை அன்னைக்கு வந்துட்டு வீட்டில் போய் செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க படிச்சுட்டு வர சொல்லுவாங்க இங்கே பாத்தீங்கன்னா மூணு நாலு பாடங்கள் எடுத்து உட்டுறாங்க இதுங்களா வந்து எழுதவு முடியல படிக்கவு முடியல மறுநாள் டெஸ்ட் வேற சொல்லிறாங்க அந்த மாரி இது பண்றாங்க
பாத்த என்கே பாவமா தெரியுது ஐயோ எதுக்கு தா இவ்ளோ குடுக்குறாங்களோனு சொல்லிட்டு அதே நானு சரி ஒரு நாள் நா எழுதி குடுக் குறோ அப்படின்னா இல்ல மேம் பாத்தா அது இந்த கையெழுத்த மாறி இருக்கேனு சொல்லிட்டு திட்டுவாங்க அதனால நானே எழு கிறோ சொல்லி எழுதுறா இல்ல எழுதுறதுக்கே டைம் சரியா போயிருது இதுல எங்க படிக்க வெக்கர்னே தெரியில ஆனா அவங்க டீச்சர்க்கு ஃபோன் பண்ணி கே கேட்டே நேத் தா கேட்டே எழுதுறது அதிகமா தரிங்க அதனால படிக்கவே முடியறதில்ல அப்படின் சொல்லி கேட்டதுக்கு அவங்க இருந் ஏனா மறுபடியு மறுபடியு எழுத்துனாதா அவங்களுக்கு எழுத்துக்பிழ இல்லாம இருக்கு அப்படினு சொல்றாங்க ஆமா நாம ஒண்ணு சொன்னா அவங்க அதுக் என்னமோ சொல்றாங்க அத நம்ம அவங்கள அவங்ககிட்ட சொல்லவு முடியல என்ன செய்யறதுனே எனக் ஒண்ணுமே புரியல அங்க பசங்கல டியூஷன்க்கு அனுப்புறிங்களா நீங்க
இல்ல டியூஷனுக்கு அனுப்புவோனு தா நா இந்த இது ஸ்டார்ட் பண்ணும் போதே அனுப்ப ஆரம்பிச்சிருவோன் சொல்லிட்டு கேட்டல்லா வச்சிருந்தேன் இப்ப வந்து இவ ஒரு வாரமா எழுதுறத பாக்கைல நா இப்ப நேத்தவங்க ஃபோன் பண்ணிருந்தாங்க அந்த டீச்சரு அவங்களுகிட்ட நா சொல்லிட்டே இல்ல ஆ அடுத்த மாசோ அவங்க அப்பா அனுப்ப சொல்லியிருக்காங்க அதனால நான் அடுத்த மாசோ சொல்றே அப்டின்ட்டே கடைசில அவங்கள்ட இவளுக்கு எழுதுறதே வந்து சரியா இருக்க வந்து எழுதிட்டு எழு நேத்தெல்லா எழுதிட்டுருக்கைலே அப்படியே தூங்கிட்டா நா என்னடா லைட எரியுது இன்னும்மா எழுதுறான்னு மாணிக்க போய் பாக்கறே அப்படியே எழுதுனபடியே நோட்லே தலைய வச்சு தூங்கிட்டா அப்புற நா போய் திருப்பி நோட்டு பேனா எல்லாத்தையு எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவ்வள கொஞ்சோ நல்லா படுக்க போட்டு அதுக்கப்புற லைட்டெல்லா ஆஃப் பண்ணி உட்டுட்டு வந்தே
இந்த அவங்க ரொம்ப அவங்க மண்டைய போட்டு குழப் பிற மாரி இருக்குது ஏனா அவங்களையு கொஞ்சோ ஃப்ரீயாவுட்டாதான அவங்களு உக்காந்து படிக்கிறதுனால ஒரு கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க
இந்த லீவு்ல எவ்ளோ வந்துட்டு லீவு்ல எவ்ளோ ஃப்ரீயா இருந் துச்சு எவ்வளோ அதுக்கு நல்லா போட்டு இப்ப
ஆமா மாவக்குற மாதிரி அப்பா ரேண்ட்ல மாவக்குற மாதிரி ஆ இருக்ராங்க
உம் பையனுக்கு எனக்கு பையன் பையனுக்கு ரொம்ப ஹோம் ஒர்க் எதுவும் கொடுக்குறத இல் அவனுக்கு வந்து அளவா தான் கொடுக்குறாங்க
உம்
ஒரு நாளைக்கு ஒரு பாடம்னா அந்த பாடத்தோடத மட்டும் கொடுக்குறாங்க நா கூட வீட்டில் வந்து நம் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அதனால் கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க அப்பயாவ அவன் உக்காந்து அவன்வாட்டுக்கு எழுதுவான் இல்லன்னா அவுங்க அக்காவ போய் ரொம்ப டிஸ்டர்ப் பன்றா அப்டினு அவுங்க டீச்சர்ட சொன்னா அவ்ளோலாம் வேண்டியதில்லங்க நல்ல தான் படிக்கிறான் கிளஸ்லே நா நெறைய எழுத வக்கிறே படிக்க வக்கிறே அதனால வந்துட்டு வீட்டில் சும்மா நாங்க ஒன்னு ரெண்டு கொடுக்கறத மட்டும் நீங்க எழுத வைங்க போதும் ஆஹ் கிளாஸ் லயே வந்து நெறைய எழுத படிக்க கொடுத்துறே பிள்ளைங்களுக்கு அதனால அவனுக்கு வேண்டாம் அப்டின்னு சொல்லி சின்ன பையனுக்கு பாத்தீங்கன்னா ஹோம் ஒர்க் அவ்வளோ கிடையாது அவன் மிஞ்சு போனாஹ் வந்து ஒரு அரை மணி நேரம் எழுதுவான் அப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லா அவனுக்கு விளையாட்டுதான் ஆனா பாப்பாவுக்கு தான் நெறைய கொடுக்குறாங்க
ஆம்மா அவங்க அளவோட கொடுக்குறப்போ இவங்களும் சரி வேகமா முடிச்சிரலாம் அதோ ஒரு இதுலயும் சீக்கிரமா முடிச்சுட்டு ஒரு விளையாடுறதோ இல்ல ஒரு டிராயிங் பண்றதோ இல்ல கொஞ்சம் நேர டிவி பாக்குறதோ ஏதாவது ஒரு பொழுத்து போக்கு ஒரு இது பண்ணுவாங்க அந்த டைம்ல அவுங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும்ன இங்க நெறைய கொடுக்கறதுனால அவங்களுக்கு கே ஐயோ இந்த ஹோம் ஒர்க் பண்ணலன்னா அந்த மிஸ் அடிப்பாங்க அது பண்ணலனா இவுங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அறக்கொரையா முடிச்சிருப்பாங்க நாரக்குறையா முடிக்கிறதுல எல்லாமே வேஸ்டாதான் போவுது ஏங்க உங் அளவோட அ கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறப்ப எல்லாமே படிச்சட்போவாங்க நல்லா படிப்பாங்க இல்லையா ஆனா அவுங்க டியூட்டி இல்ல ப்ப அவங்களுக்கு போ அதல்லாம் போஷன்ஸ் சீக்கிரமா முடிக்கணும் ஏன்னா அப்பதான் எக்ஸாம்க்கு எல்லாம் எழுத முடியும்
உம் இதுல இன்னும் ப்ராஜெக்ட் ஒர்க்க இன்னும் குடுக்க ஆரம்பி க்கல நீ உன் பாப்பாவுக்கு அதுவும் குடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா எப்டி ஹோம் ஒர்க்ககளையும் முடிச்சு அதையும் செஞ்சு எல்லாத்தையும் பே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக போறான்னு தெரியல
ம் இதுலயும்ங்க டைம் வேற பத் த்த மாட்டேங்குது காலையில ஏழரை மணிக் கே கிளம்பிடுறாங்க சாய்ங்கல்லம் ஆறு மணிக்கு வராங்க வீட்டுக்கு சரி ஆறு மணிக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்டி இப்டி டைம் ஓட்டிடுறாங்க ஏழு ஏழ்ரை மணிக்கு புக்கெடுத் தாங்கனாக் கா அவுங்க படிக்கிறதுக்கும் எழுதுறதும் பாத்தா நமக்கே பயம் வந்துருது அதான் இவ்வளோ தருவாங்களா அப்டின்னு சொல்லி கேக்குற மாதிரி இருக்கு
ஏன்னா இவ ஸ்கூல்ல இருந்து வீடு வந்து நடந்து வர்துக்கு எப்டியும் ஒரு பதினஞ்சு நிமிசம் ஆகும் பாவம் அவ்ளோ நோட்புக் புக்சயும் தூக்கி நடந்து வர்ரது வந்துட்டு வந்ததும் போய் குளிமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து ப எழுதுறது படிக்கிறது பண்ணுமா அப்படின்னு சொன்னம்னா டயர்டா இருக்குமா ஒரு பத் த்து நிமிசொ நா உக்காந்துக்கரமா ஏமா இப்டி பண்ணுறீங்க அப்படின்னுவா சரின்னு சொல்ட்டு விட்டோம்னா அப்புறம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டில் எதாவது செஞ்சு வெச்சிருக்கிறத கொஞ்சோ சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்தா இந்தானு ரெண்டூ அக்காவும் தம்பியும் சண்ட போட்டு விளாண்டு ஹோம் ஒர்க் ஆரம்பிக்கும் போது ஏழு ஏழரையாக்கிர்றா வந்ததுமே உக்காந்து அத பண்ணுனா அதையு கேட்க மாட்டேங்கிறா நம்ம நீங்க சொன்ன மாரி நம்ம கொஞ்சோ எழுதி குடுக்கலா பண்ணி குடுக்கலானு சொல்லி பாத்தா ஹேண்ட் ரைட்டிங் மாறுது பேரன்ட்ஸ் வந்து எழுதி குடுக்காதிங்கனும் சொல்லி நோட்ல அதையும் வேற மென்ஷன் பண்ணி எழுதி குடுத்தர்றாங்க
ஆமா ன்னு என்னதுனாக்கா இவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறதுக்கே டைமே கிடைக்க மாட்டங்குது என்னா ஸ்கூ போறாங்க வராங்க எடுக்கறாங்க படிக்கிறாங்க இதுலயே சரியா போது ஆமா அவங்கத்து கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்ட சரு ஸ்கூல்லயாச்சு எதாவது இல்லாட்டி ஃப்ரீ ப்ரீடு மாரி விடுவீங்ளா விளையாட விடுரீங்களா அவுங்க கொஞ்சோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆவ்ருக்கு எதாவது சேர் எதாவது பயிற்சி மாரி தர்ரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எங்கெங்க அவுங்க எல்லா படிக்கறாங்க காலைல இருந்து சாயங்காலோ வரைக்கு பேசிட்டு இப்படியே தாங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க நம டீச்சர் கிட்ட அந்த மாரி கேட்டா அவுங்க இவங்க மேல ஆயிரத்தெட்டு குற சொல்றாங்க
உம் உம்
வேற என்னத்த சொல்றது சரி நா வேனா விசாரிக்கிறங்க டியூஷன்க்கு எங்காச் சேரிங்க பக் கத்துல சொல்லி குடுக்கறன்னு சொல்லிருக்காங்க ஆனா அவுங்க வீட்ல இருந்து பாப்பா கூட்டு வரதுக்கும் போறதுக்கும் நீங்க வருவீங்களா
அங்க வரறதுன்னா கொஞ்சோ தூரமா இருக்குமே
ஆமா
உம்
இங்க இருக்காங்க சொல்லித் தராங்கன்னு சொல்லிருக்காங்க அப்படி இல்லைனா சொல்லுங்க வீட்டு பக்கமா கூட யாராவது சொல்லி குடுக்ககறாங்களா பாருங்க இல்ல எனக்கு தெரிஞ்சாலு நா உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இன்னொன்னு ஒரு கொஞ்சோ இங்க அனுப்புனா கூட அந்த மேம் கிட்ட சொல்லிருங்க ஸ்கூல்ல என்ன ஹோம் ஒர்க் குடுக்குறாங்ளோ அதையே படிக்க வைங்க அந்த மாரி சொல்லுங்க அன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடத்துனாங்ளோ அத மட்டுமே படிக்க வைங்க அந்த மாதிரி சொல்லுங்க ஏன்னா ஸ்க்கூல்ல ஒண்ணு சொல்லி அங்க ஒரு ஹோமர்க் குடுத்துருக்காங்க மறுபடி இவங்க ஒரு மாதிரி நடத்தி இவங்க ஒரு மாதிரி ஹோமர்க் தருவாங்க ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணித்தா அவங்க ரொம்ப குழம்பிடுவாங்க
ஆமா ஆமா
அவங்கலா அந்த மாதிரி நீங்க ஒரு வேள டியூஷன் அனுப்புற மாதிர எல்லாம் அந்த மாதிரி பேசி கொங்க
உம் சரிக்கா சரிக்கா
உம் சரி
சரி பாருங்க நா இவளுக்கு தோதிப்படி ஹோம் ஒர்க் வரைச்ச கொடுறங்கன்னு பாத்துகிட்டு நான்ங்கே சேர்த்து விடுறே
ஆஹ் நானும் பையன எழுப்புன அவன் இன்னு தூங்கி அப்பா இருக்கான் எதுப்ப சாப்பாடு குடுக்குறேன் காலையில
உம் சரிக்கா பாருங்க
நீங்க சாப்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டாச்சுக்கா
சரிப்பா நா விசாரிக்றே விசாரிச்சுட்டு நா உங்களுக்கு போன் பண்றே செரிங்ளா
ஆஹ் சரிங்கக்கா ம்ம்